ஹலோ ஆஹ் ஆஹ் வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா கே இன்னைக்கு எதை பத்தி பேச போறோ
நா நான் நான் நேத்து ஒரு படம் பாத்தே அந்த படத்தை பத்தி பேசலான்னு ஒரு உங்கள அதுக் துக்கு தா அழைச்ச போ பேசலாங்களா உம் அதாவது ஒரு இருபது வருஷ்ஷதுக்கு முன்னாடி இருவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் தா இது இந்த இதயத்தை திருடாதே கேள்விப்பட்டிருக்கீங்களா அது பட மிற
தெரியல ப்ப பாத்துருப்பே ஞாபக இல்ல
இதயத்தை திருடாததுன்ன இ ஒரு மணிரத்தன் படம் இது ஒரு லவ் ஸ்டோரி தா நல்ல ஸ்டோரி தா ந அதாவது இருவத்தஞ்சு வர்ஷ முன்னாடி நான் பா பாத்துருக்க அ இந்த படத்தை எனக்கு அவ்ளோவா அந்த போரி தெரியாது இப்ப நேத்துக்கு நைட் தா செரிது பா பக்கலாமேன்றதுக்காக பார்த்தா அவ்வளோ சூப்பர இருந்துச்சு அந்த கதை ஓ இத்தன நாள் இத பாக்காத விட்டுட்டமேங் கிற மாரி இருந்துச்சு சேர் அத பத்தி ஷேர் பண்ணலான்தா பாத்த நல்லா இருந்துது தெலுங்கு ஆக்டர்தா நடிச்சிருக்காரு நம்ம மணிரத்னம் டைரெக்ட் டர் மணிரத்னம்தா இந்த படத்த பத்தி எடுத்திரு க்காங்க நெஜமா சூப்பரா இருந்து ச்சு பட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்ட்ர மணி நேர எப்டி போச்சுன்னே தெரில அவ்ள நல்லா இருந்துச்சு ஆ அதுல என்ன முக்கியமா கருத்து என்ன சொல்லிருக்காங்கனா அ இவுங்கள ஹீரோயினுக்கு வந்து கிட்டத்தட்ட நோயிலதா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நோய் இதய நோய் இருக்கு அவருக்கு ஹீரோக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கேன்சர் இப்ப ரெண்டு பேருமே வந் ஹலோ
சொல்லுங்க
அ பின்னாடி எரைச்சல்ல இருக்கு தோழி
சொல்லுங்க
ஆ எரச்ச ஆ அந்த மாரிதா இருந்துது நல்லாதா இருந்துது கத நேத்து அப்படியே பாக்கும்போதுதா ரொம்ப டச்சிங்காவு இருந்துச்சு அந்த பட என்னடா இவ்ள அழகா டீப்பா எடுத்திருக்காங்ளே படன்ட்டு அப்புறம் பாத்தா ரெண்டு பேருக்குமே நல் ல இது இருந்திது எப்டி சொல்றது இவனுக்கு நோயி ஹீரோக்கு நோய்ல வாய்ப்பாடு அடிட்டு இருக்காங்க ஹீரோ ஹீரோயினுக்கு நோய் இவங்க ரெண்டு பேரும சொல்லிக்க மாட்டாங்க எனக்கு நோய் இருக்கு ஒன்னு நோய் இருக்குன்னு சொல்லிக்க மாட்டாங்கஸ் பா்த்தப்பாங்க பேசி ஒரு காலகட்டத்துல ரெண்டு பேருதுமே தெரிய வரும் ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப வந்து அவன் சொல்லுவா இந்த மாதிரி எனக்கு நோய் இருக்குது நா சப்போஸ் நா செத்துட்டேன்னா நா என்ன பண்றது அதனால என்ன சாவ்விடாது பாத்துக்கோ அப்டின்னு கேக்கும்போது ஹீரோவுக் வந்து ரொம்ப டச்சிங்கா இருக்கு சரி நா பாத்துக்கற அப்டின் சொல்லுவாங்க அப்றோ ஹீரோவோட அம்மா வந்துருவாங்க ஹீரோவோட அம்மா வரும்போது ஹீரோயின பாத்து பேசுபோது இந்த மாரி எ பிள்ளைக்கு இந்த பிரச்சன இருக்குது இத தெரிஞ்சு நீக்க லவ் பண்றேன்னா பெரிய விஷயந்தா அப்டின்னு சொல்லும் போது அந்த விஷய அப்பதா அவளுக்கு தெரியுமே அதுக்கு முன்னாடி அந்த விஷய அவளுக்கு தெரியவே தெரியாது அதுக்கப்றோ அவங்க சொல்றாங்க தோழி கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சொல்லுங்க
அ அ அதுக்கப் ப்றோ வந்து அவங்க என்ன சொல்கறாங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி எ பிள்ளைக் இத மேரி நோய் இருக்கு அதனால் நீ இந்தியே அக்சப் பண்ண முடியுமா உங்கனால அப்படின்னுபோது அவளுக்கு வந்து அதிர்ச்சி ஆகிடுது சொல்லவே இல்லியே நமக்கு இந்த நோய் இருக்குது நம்ம அவங்க சொல்லவே இல்யேன்றது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போறா போயட்டு ஹீரோ கிட்ட கேக்குறா ஹீரோயின் இந்த மாரி அ இந்த நோய் இருந்தத என்கிட்ட நீ ஏன இத்தன் நாள் மறச்ச ஷ்ட ஏங்கிட்ட சொல்லிருக் க்லால அப்டின் கேக்குபோது ஹீரோ சொல்றாரு இல்ல நீதான சொன்ன நோய் இன்னி என்னக்கி இருந்தாலு ஒரு மனுஷ எறக்க தா போறோா அது என்னக்கி எறந்தாண்ண இப்ப எறந்தான்ன அப்ப எறந்தாண்ண அதனால தா நான் இத சொல்லல ஒனக்கு நேயிருக்கு எனக்கு நோயிருக்கு என்னைக்கோநா சாகதா போறோ செரி இருக் குற வரயு ஏ இத பத்தி நம்ம கஷ்ட்டபடுத்துறோ அப்டினு அவுர் சொல்லிருவா ஒடனே ஹீரோ ஹீரோயின் வந்து இல்ல நீ ஏங்கிட்ட மறச்சட்ட அதனா நமக்குள்ள என்மேன்டு எந்த தொடர்பு வேண்டா அ விட்டுட்டு போயி்டு இது இது வந்து எனுக் தாங்குற அளவுக் சக்தி எனக் கடையாது அப்ப உனுக்கு நோய் இருக்குது இல்ல அப்ப நீ பண்ணுவ அப்பதா ஹீரோயின் சொல்லுவாங்க எனக்கு நோய இல்ல இதய நோயே இருந்தாலு என்னால தாங்க முடியு எனக் கெதுனானா நா தாங்கிருவ இப்ப உனக்கு எதோ இருக்கு நீ அதுஎறக்க போற அதே என்னால தாங்க முடியில்ன்னு அழுவாங்க அப்ற கொஞ்ச நேரம் பொறுத்து ச கொஞ்ச நேரபோ சமாதான ஆயிடுவாங்க அப்ற மறுபடியு ஹீரோயினக்கு ஹார்ட்ட் பிரச்சனை இருக்கிறதுனால ஹி ஹீரோயினோட அப்பா வந்து டாக்டர் ஒடனே அவ்ரு இன்னா பண்ணுவாரு தோழி கேக்குதுங்களா ஆ ஆ நீங்களாம் நடுவுல சொல்லுங்க உங்களுக்கு அ டிசிஷன்னு சைலண்டா கேக்காதீங்க தப்பாஸ் நீங்களா கேளுங்க அதுக்கப்புறோ டாக்ட்ரு என்ன பண்றாங்க போயிட்டு டாக்ட்ரு கிட்ட போயிட்டு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்றாங்க ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெண்டு நாளு மூணு நாளு கண்ணே முழிக்கில அதாவது கோமா ஸ்டேஜ்ல இருக்குறாங்கன்னு வச்சுக்குங்களே கோமா ஸ்டேஜ்ல வந்துட்டு பிறகு அவங்க என்ன சொல்றாங்க இந்த மாரி என் பொண்ணு பொழைக்கிறது அவ்ளோதான்ப்பா நீ விட்டுட்டு போயிடு அவ அவளுக்கு வந்து விருப்பமே இல்ல உன்ன பாக்குறதுல நீ போயிடேன்னொன்னே இவரும் வந்துருவாரு ஹிரோவு வந்துருவாரு சேரி அவளுக்கே விருப்பம் இல்லாத நம்ம ஏன் பாக்கணும் அப்டின்ற மாரி வந்துருவாரு இந்த கிளைமேக்ஸு கரெக்ட் தா கிளைமேக்ஸுல என்ன வருதுன்னா சேரி இவளும் செட் ஆவல இவங்க ஃபேமிலியும் செட் ஆவல சரி நம்ம போயிட்லா நம்போ சொம்போ சொந்த ஊருக்கே போயிட்லான்ட்டு எல்லாமே பேக் பண்ணின்னு ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கான எல்லாமே ஏற்பாடு நடந்துட்ருக்கு கொஞ்ச நேரத்தை என்ன பண்ண ச மறுபடியும் போய் பார்த்துட்டே வந்துரலாமேன்னு அவருக்கு மனசு கேட்கல யாருக்கு ஹீரோக்கு சிறு மறுபடிம் போறாரு போயிட்டு என்ன கேக்குறாருன்னா இந்த மாதிரி ஆஹ் நான் வந்து இந்த மாதிரி அந்த ஹீரோயின பாார்த்தேன் இருந்தாலும் அவ வந்து என்ன வந்து பாக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா அது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாவே இருக்கு அதனால நான் மறுபடியும் இந்த உ இந்த பக்கமே நான் வரமாட்டேன் நான் போயிடுறேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு பனி பெண்ணு இருப்பா அவங்ககிட்ட சொல்லிட்டு அழுந்துட்டே வருவாங்க வெளியே சரி கொஞ்ச நேரம் பார்த்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுவாரு போயிட்டு ரயில் ரயில் ஏறதுக்கு நின்றுட்டு இருப்பார் ஹீரோயின் ஹீரோ ஹீரோயின் டக்குன்னு அப்போ கோமா ஸ்டேஜல இருந்து கண்ணு முழிச்சுட்டாங்க முழிச்சுட்டு முழிச்சுட்டு ஃபஸ்ட்ட் எடுத்தோனே அவர் கேட்ட கேள்வியில எங்க பிரகாஷ் வரலயா அதனால நான் பிரகாஷ பார்த்தே ஆகனும் அப்டின்னு சொல்றாங்க அவுங்க ஹீரோயின் அப்புறம் வந்து ஹலோ
சொல்லுங்க
கேளுங்க அக்கா சைலன்டா இருக்கிறீங்களே
இல்ல இல்ல ரெக்கார்ட் உம் உம் பேசு பேசு
அதுதான் அது அப்புறம் கொஞ் கொஞ்ச நேரம் பத்து என்ன சொல்றாங்க அந்த ஹீரோயின் நான் பிரகாஷ பாத்தே ஆகணும் அப்டின்னு சொல்றாங்க சரி அவங்க அப்பா என்ன பண்றாரு இல்லம்மா இந்த நிலைமல போறது நல்லது இல்ல நீ ரெஸ்ட் எடு இல்ல அப்பா நான் பாத்தே ஆவுணும் அப்டின்னு சொல்றா அப்புறம் அவுங்க வீட்டு அனுப்ப கேகும் போது இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிட்டாரு அவரு வீட்டுக்கு போறனுட்டாரு என்னனொன்னு ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு குடும்பமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்புறம் ஹீரோ கரெக்டா ட்ரெயின் ஏறும் போது பாத்துடுறாங்க ஹீரோயின் அப்புறம் அங்கிருந்து கூப்பிடுறா பிரகாஷ் அப்படின்ட்டு அப்புறம் இவரும் கிட்ட போயிட்டு அஹ் ஆப்ரேஷன் எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சுன்ன உனே கை ரெண்டு பேரும் கோத்துட்டு இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம உயிரோடு கூ போறோம் அதுவரை நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னா ரெண்டு பே பேறும் அதாவது சேர்ந்துட்ட மாரி காட்டிக்கிட்டாங்க அந்த தருணம் வந்து நஜமாவே அவ்ளவு நல்லா இருந்துச்சு நீங்க ஃப்ரீயா இருந்துச்சுங்கன்னா அந்த படத்தை போட்டு பாருங்களன் நஜமாவ நல்லா இருக்கு
நிறைய படங்கள்ல இப்படிதான் இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து நிறைய அப்படியே ட்விஸ்ட்டா போவாங்க கடிசில என்ன நடக்கும் என்ன நட நம்ம பாத்துட்டு டே இருப்போம் அடுத்தது வந்து அந்த கிளைமேக்ஸ் அப்பதான் வந்து நம்மளுக்கு த ஆகும் இப்ப இருக்கிற படங்கள்ல்லாம் பார்த்தீங்கன்னா நறைய அஹ் அப்பெல்லாம் இப்பெல்லாம் பார்த்த பயமா இருக்கும் இப்பல்லாம் பாத்தீங்கன்னா பேய் படத்தே வந்து காமெடி படமா ஆக்குறது அது மாதிரி ட்ரெண்டுக்கு ஏ இந்த மாரி வித விதமா எதுவும் செய்யறாங்கன்னு அவுங்கவுங்க மாத்திக்கிறாங்க ப ஆனாலும் அந்த பல நழைய இதை பார்க்கும் போது அந்த இதுக்கும் இருக்கும் வித்தியாசம் அவ்வளோ வேறுபட்டு டு இருக்கின்ற
அ அ ஆமா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் எது து ஆனா ஒரு ஒரு சீ இப்போ இருக்கிற படம் எல்லாம் எனக்கு இவ்ளோ பொறுமைைய உக்காந்து பாக்குற அளவுக்கு வரல மைண்டு இப்ப இருக்கற ரீசன்ட் ப்லிம்ஸ் ல்ல எனக்கு அவ்ளோ ஈடுபாடு இல்ல சரி பாக்கலாமேனு பாத்தா அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா போது ஒரு ஒரு சீனும் அப்புறம் பார்த்தா லாஸ்ட் ஒரு டுவிஸ்டு ஆட்சுலி நான் இதுவரையும் நான் இதோட இதுவே பாக்கல கிளைமேக்ஸ் பாக்கல ஒருவேளை இவுங்க சேர்ந்தாங்களா சேரி இல்லையா ஆனா ஃபேமஸா இருக்கும் இந்த பாட்டு எல்லாமே ஃபேமஸ் தான் இந்த படத்துல எல்லா பாட்டும் கேட்பேன் பட் கிளமசீனாச்சன் பார்த்தா ந அவ்ளோ அதிர்ச்சியாருந்த்ச்சு ஓ இப்படியா ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேருமே நோயாளி தானே ன்னா ஒருத்தர் எறந்துருவாங்க லாஸ்ட்ல ரெண்டு பேரும் இறந்த மாரிதான் காட்ட ட்வாங்க நெனைச்சே அப்புறம் பாத்தா அந்த ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிட் ட்டு ரெண்டு பேர் சேந்தது வந்து நிஜமா ஒரு மாரி ஹாப்பியா தா இருந்தது
எல்லாரும் அதுதா எதிர்பாத்துருப்பாங்க எப்புடியும் கண்டுப்ப எப்புடியும் ரெண்டு சொல்லி ஏமாத்துற எறந்திருப்பாங்கன் எதிர்பாத்துருப் ப்பாங்க இவங்க வந்து அப்டே ரொம்ப ஆ பாத்துக்னால அங்க தா
ஆமா ஆமா ஆமா அது என்னவோ கரெக்ட்டு தா இல்ல மணிரத்தனம் ஃபிலிம் எப்பமே சூப் ப்பரா தா இருக்கும் அதுல வந்து எந்த மாற்றமு இல்ல
ஒரு ப ஒரு படத்த எடுக்கும் போதோ அத தயாரிக்கம் போதோ வந் து அவ்ங்க எந்த அளவுக்கு அவங்களோட திறநாற்றல் இரு க்கு எப்டி யோசிக்கிறாங்க சூழ்நிலையல எப்டி பாக்குறாங்க அப்பறொ சுத்தி இருக்குற எடங்கள மக் கள் எப்டி இருக்காங்க ஒர்த்தரோட ஒர்த்தரு குடும்பங்களு சேரி இல்ல ஒரு நீங்க சொன்ன மாரி அந்த காதல் இருந்தாலு சேரி நண்பர்களா இருந்தாலு சேரி இல்ல ஒரு வேல எடத்துன்னாலு சேரி அந்த வேல எடத்துல என்னென்ன நடக் சரி இந்த மாரி ஒவ்வொன்னு வந்து அவ்ங்க அந்த நெஜ வாழ் கைய வந்து அவ்ங்க ஒரு திரையில காட்டுவ து அப்டின்
ம் நஜமா நம்ம சொல்லிர்றோ என்னடா இவங்க நடிப்ப செரில்லடா ன்ற மாரி சொல்லிர்றோ ஆனா அது எவ்ளோ கஷ்டப்பர்றாங்க பத்து பேர் சுத்தி இரு ர்றாங்க கேரா எடுக்கு அவ்ங்க அந்த அந்த ஸ்டேஜ்ல நா அவ்ங்க அவங்கள வந் து அவ்ங்களே சிறப்பிப்பிச்சுக்கணு அவுங்களே வந்து எந்த ஒரு நர்வஸ் இல்லாம கரெக்டா இந்த சீன் நம்ம எடுக்கணு இந்த இத வந்து நம்ம வெளிப்படுத்தணுன்றது நஜமே பெரிய விஷயந்தா ஆக்ட்ர் ஆக்ட்ரஸ்ல்லா வந்து நெஜமாவே ஆ சொல்லமா அதாவ்து அவுங்கவுங்க தெறம பொறுத் துப்பா நல்ல தெறமையா இருக் கறவங்க அவ்ங்களோட வெளிப்படுத்தும் போது நெஜமாவே நம்பளே வந்து மெய் சிலிர்க்க வச்சுர்றாங்க
அது மாதிரி பின்னாடி வந்து யாராவது வந்து தவறா பேஸ்னாலோ சேரி இல்ல ஆ ந சேத்து பேஸ்னாலோ என்ன பேஸ்னாலு நமக்கு என்னானு இருக்குறவங்களு இருக் குறாங்க இல்ல இந்த மாரி பேசிட்டு வருத்தப்பட்றவங்களு இருக்குறாங்க ஏன்னா வந்து ஆ இந்த மாரி பேசி த இல்ல அது உண்ம இல்ல அப்டின்னு நிரூபிச்சி ஒரு சிலர் காட்டுவாங்க ஒரு சிலர் வந்து பே ஊடகங்கள் நறைய பேசதாஸ்
ஆமா போடதா செய்வாங்க நமக்குள்ள இருந்தது என்ன ஏதுன்னா அவுங்களுக்குள்ள தெரியு சரி அது வந்து நம்ம பெரிய விஷயமா பண்ணிக்க தேவல்ல அ அ படொன்னா படொந்தா நெஜமாவே ஒரு சில படொல்லா பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது பரவா லையே நல்லா இருக்கே இந்த படம் இவ்ளோ அழகா சக்சஸ் அ நூற் நாள் ஓடிருக்குப்பா அந்த படொ நல்ல படமே ஓடியிருக்கு ஆமா நைய ப டொல்லா நறைய மணிரத்னொ படத்லலா தள பதிலா எடுத்துக்குங்க அவ்ளோ நல்லா இருக்கு படொல்லா
அந் அப்ப எந்த அளவுக்கு அவுங்க யோசிச்சி ஒன்னு ஒன்னு அவுங்க வந் து மக்களுக்காக போய் சேந் ணுனு கடின உழைப் புதா வந்து அந்த வெற்றியோட வந்து ஒரு தருணோனு சொல்ல முடியு ஆனா அந்த அதா
கவும் க முடிந்து விட்டது மற்றொரு இணைப்புல நா சந்திக்கிற நன்றி தோழி